ஹாய் ஸ்லாம்மலேக்கும்
அலேக்கும் ஸ்லாம்
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்ளா
இங்க எல்லாரு நல்லா இருக்காங்க சாப்டாச்சா
ஆ சாப்ட்டோ நீங்க சாப்டீங்ளா
என்ன சாப்பாடு
எங்க வீட்ல இன்னைக்கி சப்பாத்தி சிக்கன் கொழம்பு உங்க வீட்ல என்ன சாப்
எங்கூட்ல இன்னைக்கி அட தக்காளி தொக்கு அட தோச வெச்சி தக்காளி தொக்கு
அட தோச தக்காளி தொக்கா படுத்தாச்சா
ஆமா படுத்தாச்சு நா ஏ மெஹந்தி ஒர்க்கு வேற பண்ணிட்ருக்கேனா
ஆ செரி செரி
ஆமா க்ளெய்ண்ட்டெல்லா இருந்தாங்க இப்பதா வந்துட்டு வந்து முடிஞ்சுது மெஹந்தில்லா போட்டு அதனால த க்ளெய்ண்ட்டு வந்தாங்க வீட்டுக்கு ஒரு மூணு பேரு வந்தாங்க
ஆ செரி செரி
ஆமா உங்க சைட்ல யாராச்சு கல்யாணோ காதுகுத்து இருந்தா சொல்லுவீங்ளா
ஆ கண்டிப்பா கண்டிப்பா சொல்றே சிஸ்டர்
சொல்லுங்க செரிங்ளா நா வந்து போடுவே வீட் டுக்கே வந்து போட்டு தருவே காது குத்து அந்த சடங்கு ஃபங் ஷன்லா வெப்பாங்கள்ல
ஆமா ஆமா ஆ கண்டிப்பா சொல்றே சிஸ்டர் ஆ கண்டிப்பா சொல்றே நீங்க நல்லி மெஹந்தி போடுவீங்கல்ல
ஆமா மெஹந்தி கைக்கு காலுக்கு
ஆ செரி
எல்லாத்துக்கு போடுவே நல்ல வந்து நா பிசினஸ் சின்னதாதா சிஸ்டர் நா ஆரம்பிச்சே மொதல்ல நீங்க என்னனு கேட் டியன்டா நா வந்து சும்மா வந்து புள்ளையளுக்கு போடுவே வீட்டுல உள்ள புள்ளையளுவளுக்கு வுட்டுட்டே இருப்பே சும்மா ஒரு அரபிக் டிசைன் தா மொத மொத நா போட்டப்படிச்ச அப்பறமே எங்க வீட்ல உள்ளவங்க ஒருச் சொந்தக்காரவங்கச் சொன்னாங்க ஏ புள்ள நீதா நல்லப் போட்றல்லே இதே ஒரே உம் ஒரு தொழிலாவே நீ எடுத்துக்கலாம்லா அப்டி சொல்லிட்டு
கரெக்ட்தா சிஸ்டர் ஆமா நீங்க நல்ல உங்களுக்கு அந்த திறம இருக்குல்ல சிஸ்டர் அதனா நீங்க வெளிப்படுத்தலா அது வந்து
இப்ப எல்லாரைப் பாத்தீங்ளா அந்த இ இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாவே இப் டி பிஸ்னஸ் தா பண்றாங்க ஆமா ஆ நா ரொம்ப கஷ் டப்பட்ட சிஸ்டர் என் வாழ்க்கையில வந்து ரொம்ப வந்து அடிபட்டுட்டே அதனால வந்து ட்டு நா யாரு காலையு புடிக்க கூடாது நம்மளே வந்துட்டு ஒரு முன் உதாரணமா நம்ம குடும்பத்துக்கு இருக்கணு அப்டி சொல்லிட்டு ராவு பகல்லா பாக்கவே மாட்டே
ஆ சே ச அதான் சிஸ்டர் வேணு வெல்டன் சிஸ் டர் நீங்க நா உங்குளுக்கு ரொம்ப சப்போட்டிங்கா இருக்கே வெல்டன்
ஆமா எப்ப கூ
ஹலோ ஹலோ சிஸ்டர் ஹலோ ஹலோ சிஸ்டர் லைன்ல இருக்கீங்ளா ஹலோ ஹலோ சிஸ்டர் ஹலோ என்னாச்சு லைன்ல தானே வன் போயிட்டு இருக்கு ஹலோ